அலோ தே எப்டி கீங்க நல்லா இருக்கீங்ளா
க நீங்க எப்டி இருக்கீங்க
நானா நல்லா இருக்கேங் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இன்னிக்கு க்ளாஸ் போய்ட்டு வந்தேங்க இப்பதா
என்ன க்ளாஸ்ன போர்
ஆ அ டைப்பிங் க்ளாஸ் போய்ட்டு இருக்கே அப்டே கூடவே ஷார்ட்டன் ஒரு எக்ஸாம் இருக்குங்க ரெண்டு எக்ஸாமுக்கு பே நா க்ளாஸ் போய்ட்டு வந்துட்டுருக்கெங்க
ஓ அப்டிங்ளா நானுமே போய்ருக்கங்க டைப்பிங் போய்ருக்கங்க ஆனா ஷார்ட் அண்ட் போனதுல்ல ஷார்ட் அண்ட் எப்டிங்க இருக்கு
ஒரு லாங்வேஜ் மாரிங்க கோட்லலா வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கு பேர க்ராபா வந்து சொல்லுவாங்கல்ல பெரிசா லா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேர்ட் மாதி தி லெட்டர் மாரி எழு
ஒரு என்கிரிப்டட் லெட்டர் மாதிரி நினக்கிறே அப்டிதானுங்க
ஆமாங்க
ங்க நீங்க வந்து டைப்பிங்ல என்னங்க தமிழ்
ரெண்டு ப் போயிட்டு இருக்கேங்க ரெண்டுமே நா ஜூனியர் முடிச் ட்டங்க இப்ப நா சீனியருக்காக பண்ணிட்டு இருக்கேங்க
அ டைப்பிங்கில வந்து இங்கிலீஷ் தாங்க போனே தமிழ் போலங்க த இதுல வந் ஜூனியர் வந்து முடிச்சுட்டேங்க சீனியர் வந்து முடி த்துல நா வந்து ஸ்கூல் அ படிக்குமோதே போனு நெனச் தென்ன நா காலேஜ் வந்துட்டுதா நா போற மாரி இருந்துது உங்ளுக்ல ஜூனியர்ல வந்து நீங்க என்னங்க பாஸ்ட் பண்ணிட்டீங்களா அ எவ்ளோ
பஸ்ட் கிரேடு தா எடுத்தே ஜூனியர் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது சீனியர் வரும்போதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து ஜூனியர்ல நம்ம பாத்தோ அப்டின்னா அ நீங்க எத்தன பேரக்ராப்ங்க அடிப்பீங்க ஜூனியர்ல ரெண்டு
ஜூன் ஜூனியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ப்பொ வந்து ரெண்டு பேரா வந்து நாங்க அடிப்
அ அதே மாரி இங்கயு வந்து நம்ம ஜூனியருக்கு வந்து ரெண்டு பேரக்ராப் அடிப்போமா பத்து நிமிஷத்துல அடிப்போ ஆனா இப்ப வந்து என்ன ஆயிடுச்ச அப்டின்னா மூணு பேரக்ராப் குடுக்குறாங்க அது வந்து நம்ப பத்து நிம்ஷத்தல அடிக்குனு சொல்றாங்க
ஓ ஓ அப்டிங்களா ஓ அதுக்கோ இதுக்கோ இதா டிஃப் ஃப்ரெண்ட்ஸ்ங்ளா ஒரு பேரகிராப் எக்ஸ்ட்ரா டென் மினிட்ஸ் அடிப்போம் ஆனா இப்ப நம வந்து ஜூனியர்லயே வந்து நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா தாங்க இருக்கும் ஏனா அதுலே ஒரு அளவு டைப்பி்ங் நம்மளு வந்துரும் இன்னும் கொஞ்ச வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணி அடிச்சோம்னா நல்லாவே வரும்ங்க
கண்டிப்பா நம்ம வந்து ஜூனியரே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்புனா பத்து நிமிஷ குடுத்தாங்கனா நீங்க வந்து ஏழு நிமஷத்தல அடிக்க ட்ரை பண்ணுவீங்ளா கண்டிப்பா ஏழு எட்டு நிம்ஷத்துல முடிச்சிருவோம் நம்ப கண்டிப்பா டக்கு டக்கு நம்ப அடிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதே மாரி தா சீனியர் சீனியர் வந்து ஏழு நிமிஷத்துல ரெண்டு பேரகிராப் முடிச்சுட்டோம் அப்டின்னா அஹ் மூணாவது பேரகிராப் வந்து நான் மூணு நிமிஷத்ல டக்கு டக்கு அடிச்சிலா
ஓ அப்டிங்களா எனக்கு ஒரு-ஒரு இது ஆயிடுச்சுங்க நா வந்து ஒரு வாட்டி பெயில் ஆயிட்டு தாங்க இன்னொரு வாட்டி கிளியர் பண்ணேன் பெயில் ஆனது காரணம் வந்து நா நல்லா அடிக்கலன்னு கெடையாதுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நா பண்ணிட்டேங்க என்னன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைப்பிங் சொல்லிகுடுக்கம் போது நம்ப வீட்லந்தே பேப்பர் எத்துனு வர சொல்வாங்க அப்ப என்ன பண்ணுவனா அந்த ஏ ஃப்போர் சீட்ல வந்து ரெண்டு பேரோகரப் இருக்கும் நம்ப என்ன பண்வோம் அடிச்சுட்டு பேப்பர்திருப்பிப்போடுனா நம்ப போடமாட்டோங்க நா வந்து என்ன பண்ணிட்டனா அங்க வந்து எக்சாம் ஹால்ல போம் போது ஒரு பேப்பர் குடுத்தாங்க அதுல வந்து பர்ஸ்ட் பர்ஸ்ட் பேஜ்ல பாதி ஒரு கால்வாசி் பேஜு வந்து என்ன பண்ணிட்டுந்தாங்கனா உங்களுடைய டீட்டைலஸ் உங்க நேமு உங்களோடைய நம்பரு எக்ஸாம் எழுத குரிய நம்பரு இதல்லா வந்து எழுத சொன்னாங்க அத அவுங்க பிரின்ட் போட்டு குடுத் வச்சுருந்தாங்க சேரி அத நம்ம எழுதிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா நா யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணிடேங்க செரி இதானே பிஃரண்ட் பேஜ்ங்கதா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு பேரகிராப் படிச்சுட்டேங்க நா ஹத வந்து நம்ப பாக்காமதான நம்ப அடிப்போம் நா வந்து பாக்காம நம்மளு குடுத்த கொஷ்டீன் பேப்பர் வச்சு நான் அடிச்சுட்டே இருந்தேன் என்ன ஆச்சு சடனா கீழ வந்து பேப்பர் விழுந்துடுச்சு எனக்கு வந்து அது எண்டா ஆயிடுச்சுன்னு கடைசி ஒரு மூணு லைன் தாங்க இருந்தது செரி எண்ட் ஆயிடுச்சுன்னே எனக்கு தெரியல ஏனா நம்ப வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் வந்து நம கண்ணு ஃபுல்லா பேப்ர்லயே இருக்கோங்களா கீழ விழுந்துடுச்சுங்க அப்பறமா எனக்கு என்னடா நமக்கு பேப்பர் இல்லாம டைப் பண்ண நம்மளுக்கு ஒரு டிப்பரண்டா பீல் ஆகும்ல்ல என்னடா சவுண்டு டிப்ரண்டா இருக்குன்னுா பேப்பர காணம் கீழே விழுந்துட்டு இருக்கு அப்பறமா எக்ஸாம் ஹால்ல போய் வேக வேகமா போய் பேப்பர் எடுத்துட்டு வந்து திருப்பி போட்டு அதுக்கப்பறமா நா என்ன பண்ணேனா எந்த லைன விட்டனே தெரியல ஒரு வேர்டு வந்து ரெண்டு-ரெண்டு வாட்டி வந்துச்சு ரெண்டு லைன்ல ஆனால நான் என்ன பண்ணேன் அடிச்ச லைனே அடிச்சுடேன் அடிச்ச லைனே அ ச்சலும் எரர் தானேங்க உங்க லைன தானே செக் பண்ணுவாங்க அந்த மாரி பண்ணி அந்த எக்ஸாமே நா பெயில் ஆயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க செரி நம்ம வேற எதனா மிஸ்டேக் பண்ணி நம்ம ஒழுங்காக அடிக்கல டைம்குல்ல டெ டென் மினிட்ஸ்க்குள்ள முடிக்கல நறைய மிஸ்டேக் வந்திருக்குன்னு அந்த மாதிரி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லங்க ஆனா வந்து இந்த மாதிரி பண்ணி எனக்கு இது பண்ணுவ இந்த மி சில்லி மிஸ்டேக்னால இவ்ளோ ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ட்டு அப்பற டைப்பிங் சொல்லி கொத்த சார்கிட்டயே சொல்லி அழுதே அழுதுட்ட ஏமா நீ அந்த பிரிண்ட் இல்லாம பின்னாடி பேஜ்ல தானம ரெண்டு பேராகிராப் அடிச்சிருக்கணும் இந்த மிஸ்டேக் ஏமா பண்ண அப்டின்ற மாரி அவருமே ரொம்ப பீல் பண்ணாருங்க
முடிச்சிட்டு கூட அந்த இடம் இருக்கான்னு நீங்க கொஞ்ச செக் பண்ணி பாத்துருந்துக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு ஒரு பேரக்கிராப் அடிச்சுட்டு இடம் இல்ல அப்டின்னா நீங்க பேஜ திருப்பி அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆஹ் ஸ்கோர் பண்ணிருக்கலாம்
நினச்சேன்னா ரெண்டு இது முடி பத்து போல இருக்குன்ற மாதிரி எனக்கு
நம்போ அந்த பத்து நிமிஷம் அவசரத்துல என்ன பண்ணுவோன்னு தெரியாம டக்குன்னு நீங்க அடிச்சட்டு இருக்கீங்க போல எல்லாருக்குமே அந்த
அதேதாங்க அதை நான் யோசிக்காம பண்ணிட்டேங்க அது என் மேல தாங்க தப்பு ஆனா அடுத்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்பறமா வந்து பாத்திங்கன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப கிட்டக்கவே வெச்சுட்டாங்க ஒரு மூணு மாசத்துலே இன்னொரு எக்ஸாம் வெச்சுட்டாங்க நான் என்ன பண்ணுனேன் கிளாஸ் நின்னுட்டேன் நின்னுட்டு கடைசி ஒரு மாசம் மட்டும் ஒரு டச்சு நம்மளுக்கு டச் பண்ண டச்லே இருக்கணும்னு சொல்வாங்க அதுக்கு காக ஒரு மாசம் மட்டும் போனேங்க போயிட்டு என்ன பண்னேன் ஆ எக்ஸாம் நான் எழுதுறேன் சார் சொல்லிட்டு பீஸ் கட்டிட்டு அப்புறமா அடிச்ச பாருங்கப்ப பேப்பர திருப்பி போட்டுட்டு எட்டு நிமிஷமோ என்னமோ அப்பவே முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வீட்லயே கிண்டல் பண்ணிருந்தாங்க பெயில் லாய்ட்டசொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்துடுச்சு
வரவரைக்கும் நல்லது நல்லது நான் வந்து தமிழ்ல அடி போது எனக்குமே அப்படிதாங்க ஆய்டுச்சு என்ன அப்டின்னா நான் பண்ணும்போது மிஷின் கொஞ்சம் லைட்டா ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அந்த நேரத்துல வந்து மெஷினை மாத்தவும் முடியாது ஏன்னா நான் ரெண்டு மூணு லைன் அடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா மிஷன் தப் துஆய்டுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு ஏனால நகத்துற நத்துற நகத்துவே முடியல அப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாம கூட வந்து அந்த மேம் இருந்து எனக்கு கைட் பண்ணாங்க பொறுமையா ஆடி கை கால்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன பண்றதுே தெரியல இ் டக்கு டக்குனு அடிச்சலாம் தமிழ்ல்லாம் வந்து தீனு போடணும்னாலும் தா அழுத்திட்டு அதுக்கு மேல வந்து ஒரு கொம்பு போடணும் இந்த சைடல ஒரு கொம்பு போடணும் ஒரு ரெண்டு மூணு பட்டன் அழுத்துற மாதிரி இருக்கும் ஆஹ் நெறைய ரொம்ப பயந்துட்டு கை கால்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சது அப்புறமா மேம் வந்து உனக்கு டைம் கூட கொடுக்குறேன் கொஞ்சம் பொறுமையா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மோட்டிவ் பண்ணி என்ன பொறுமையா அடிக்க வச்சாங்கங்க அப்படியும் வந்து நான் அந்த டைமிங்ல கரெக்டா முடிச்சுட்டாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது கூட இருக்க ஸ்டாப் வந்து எப்பவுமே வந்து பயம்புருத்தாம நம்ளுக்கு வந்து தன்னம்பிக்கையா உன்னால முடியும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு நான் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை அப்ரோச் பண்ணி கொஞ்சம் மைண்ட் டைவேர்ட் பண்ணாங்கன்னா நம்மளால முடியாத காரியத்தை கூட அந்த நேரத்துல நம்ம முடிச்சுட்டு வந்துருலாங்க அந்த மாதிரி தாங்க நான் தமிழே பாஸ் பண்ணனே தமிழ் வந்து பேராகிராப்லாம் அடிச்சட்டேங்க இந்த டஅபுலேஷன் கால்குலேசன் மாதிரி போடுவாங்கள அதுதாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு வந்தேன் நீங்க எப்படி பண்ணீங்க இங்கிலீஷ்கு
ஹ இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் அதாங்க ஜூனியர் மட்டும் தான் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் சீனியர் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனா என்னால பண்ண முடியல என்னன்னா என் தம்பியுமே வந்து பாத்தீங்கன்னா நானும் என் தம்பி தாங்க ஆக்சுவலி ஜூனியர் ஒன்னா போனோம் பார்த்த அவனுமே ஃபயில் ஆயிட் டாங்க நானும் பெயில் ஆயிட்டேன் அதனால எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷங்க அவனுக்கு க்கு வந்து அப்பாடா பிரீத்தியும் பெயில் ஆயிடுச்சு எனக்கு வந்து அப்பாடா அவனும் பெயில்லாயிட்டான் வீட்டுல வந்து என்னா பண்ணாங்க ரெண்டு பேஃபமிலேயும் வந்து கலாய்க ஆரம்பச்சுட்டாங்க ரெண்டும் வந்து போயி காலையில ஒ லேட் லேட்டா கிளாஸுக்கு போய் ஒன்னு ஒழுங்கா கத்துக்காம இந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து என்னன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவன் நெறைய கிளாஸ் போனாங்க சீனியர் முடிச்சுட்டா அப்புறம் தமிழ்லயும் ஜூனியர் சீனியர் வந்து முடிச்சுட்டாங்க நான் வந்து என்னால மேற்க கொண்டு நான் வந்து என்னால பண்ண முடியலங்க டைம் இல்லாம போயிடுச்சுங்க எனக்கு க
டெஸ்ட்ல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா அது இது ஒரு பிராக்டிஸ் கொடுக்குமே
ஆமாங்க நான் அதுதான் சொல்கிறேனேங்க நான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்கால தான் ஒரு வாட்டி ஃபெயில ஆனேங்க ஆனால் வந்து என் ச என்னை வந்து சார் வந்து நினைக்கவே இல்லை நான் வந்து ஃபெயில் ஆவேன்னு சத்தியமாக அவர் நினைக்கவே இல்லை ஆ டிஸ்டடிக் வாங்குவா இவ அப்படின்னு த நினச்சு டு இருந்தாங்க என்னன்னா எப்பமே முடிச்சுட்டுவேங்க சீக்கிரமா அவங்க வந்து கொடுக்குற பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக் ப்ப நம்ம வந்து இன்ஸ்டியூஷன்ல கொடுக்குற பேவர் பெருசா இருக்கும் நம்ம வீட்டு இருந்து எடுக்க த்துனு பொ பொதுவாவே பெரிய பேப்பராதா ந எடுத்துனு வருவோ இங்க இருக்கிற பேப்பர் வந்து ரொம்ப சின்னது நம்ம திருப்பி போட்டு தா அடைச்சிருக்கணு அவங்க நேம் டீடெயில்ஸ் கேட்ட இடத்துலய நம்ம அடிச்
அது வந்து நேம் டீட்டெயில்ஸ் கேட்டதுனால பாதி பேஜ் போயிட்டு இருக்கோ நம்ம செகண்ட் டைம் திருப்பி அடிச்சோ அப்டின்னா நம்ம ஏ
தி இருந்த மாரி இருந்துதா நா யோசிக்கலங்க கொஞ்ச அப்போ யோ
அதுதாங்க எப்வுமே நமக்கு ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டத் நம்ம என்ன பண்றோனே தெரியாம் ம்ம அடிச்சிட்டு வந்துரு உண்மையாலயே நம்ப வந்து டெய்லி டைப் பண்ற ஏப் ஃபோர் ஷீட் பேப்பர விட
இன்னொன்னு என்னன்னா நா எனக்கு கே பேப்பரு கீழே விழுந்துடுச்சு க விலுந்துட்டு எனக்கு எடுத் து போட்டுமே நான் டைப் பண்ணிட்டுமே அந்த விசில் அடிப்பாங்க அதுக்குள்ளே நா முடிச்சிடுவே முடிச்சுட்டே நானு ஆக்சுவலி ஆனாலுமே பாத்தீங்கன்னா அத பே டையப் ஏன்னத் டைப் பண்ண ந இது திருப்பி திருப்பி பண்ணிருக்க அதனால எனக்கு வந்து இதுவாயிடுச்சு அ அந்த அத ஏன்ன டென்ஷன் ஆயிடுச்சிங்க கை கால்ல ப பத பதற்றச்ச மாயிடுசுங்கள என்ன பண்ணிருடுக்கனு எடு து பொறுமையா போட்டு எந்த லைன்ல விட் ட்ருக்கோன் பாத்து பொறுமையா
கண்டிப்பா அதுவு கண்டிப்பா இருக்கு போங்க நம்ப பாதையை அடிச்சுட்டு நம்ப கொஞ்ச திரும்பியு ப்டி எதனா பாக்கொ அப்டி எதனா ஒரு டைவர்ட் நம்புளுக் போயிடுச்சுன்னா கூட இப்ப டக்கு டக்குன்னு நம்ப அடிச்சுட்டே இருப்போ இந்த ஒரு பேரக்ராப்லே அஞ்சு லைன் பத்து லைன் இருக்கு அதுலயே நம்ம ஒரு சில நாட்டுல என்ன பண்ணோவோனா ஆ செகண்ட் லைன் அடிக்கதுக்கு அவல்ல தேர்ட் லைன் அடிச்சிருவோ அதுக்குதா பொறும்யா அடிக்கணுன் கரெக்ட்டா சொல்வாங்க அதே மாரி இதுல ஒரு பத்து மிஸ்டேக் தா நம்ப பண்ணனு அதுக்கு மேல பண்ணோ அப்டின்னா மார்க் கம்மி ஆட்டே இருக்கு இப்ப ஒரு வேடுக்கு ஒரு மார்குன் சொல்வாங்க அந்த மாரி பத்துவேடுதா நமக் கரெக்டா தப்பு பண்ணணும்ன்ற மாரி இருக்கு இப்போ ஒரு பேரக்ராபே நம்ம ஒரு லைனே நம்ம திருப்பி அடிச்சுட்டோனா அதுலயே ஃபுல் மார்க் போயிடுங்க அதனால கரெக்டா உக்காந்து அடி ருன் சொல்வாங்க அதனால தா டைப்பிங் வந்து கொஞ்ச கஷ்ட நிறைய பேர் சொல் வாங்க ஆனா ட்ரை பண்ணா
தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம அந்த இது மிஷின்ல அடிக்க க்குமே லல ப்டாப்ல கீபோர்டுல எல்லா அடிக்கிறதுமே கொஞ்சோ டிஃப்ரன்ஸ் தெரியுங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து வே ற மாரி இருக்குங்க அது வேற மாரி இருக்கு. அத நம்ம பாக்காமயே வந் து நல்லா கொஞ்ச இழுத்து இழுத்து அடிப்போமா இது வந்து பாத்தீங்னா சின்ன சின்னதா இருக்கவே நம்மளுக்கு அந்த அளவு கொஞ்ச கன்ஃபர்டபுளா இருக்காதுங்க. ஆனா வந்து நம்ம டைப்பிங் பண்ணம் போதே லாப்டாப்ல நம்ம கத்துக்கணுன்னா இன்னுமே கொஞ்ச ஈஸியா இருக்குங்க நம்மளுக்கு கீபோர்டு இருக்கல்லங்க மானிட்டர் கீபோர்டு அதுல கத்துக்கணுன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ஈசியா இருக்குங்க.
கண்டிப்பா. ஏன்னா நம்ம லேப்டாப்ல அடிச்சோன்னா என்டர் பட்டன் அழுத்திடுவோ நெக்ஸ்ட் லைன் போயிடு. ஆனா நம்ப வந்து டைப்பிங் இன்ஸ்டியூட்ல போய் அத பண்ணோ அப்டின்னா நம்ம கையால வந்து அது வந்து ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சோ திருப்பணு அதே மாரி மேல கீழ திருப்பணு நெக்ஸ்ட் பேஜ்
நெக்ஸ்ட் பேஜுக்கு நாம இப்டி தள்ளி தள்ளி அடிப்போ. ஆனா அது எனக்கு ரொம்ப புடிக்குங்க அந்த முகு மிஷின் வந்து எண்டு வரைக்கும் போச்சுன்னா இப்டி தள்ளுவோ இல்லங்க தள்ளிட்டு திரும்ப அ அடிப்போ இல்லங்க அது ஒரு ஃபீல் நல்லா இருக் குங்க அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல அழ ப்டி தள்ளி விட்டு அடி அடிக்கிறது வந்து ரொம்ப எனக்
ஆமா அதே மார ரைட் ஹேண்ட்ல நம்ம வந்து மேல கீழ வந்து லைனு வந்து இது பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணு அந்த ரவுண்ட் மாரி இருக்குல்ல அத வச்சு தள்ளுவோ அதெல்லா நல்லா இருக்கு
ஆமா ஆமாங்க. சேரிங்க நெறைய தகவல் எனக்கு சொ ன்னீங்க ரொம்ப நன்றிங்க. அடுத்த அழைப்புல சந்திக்கலாங்க.
கண்டிப்பாங்க நன்றி.
நன்றிங்க.